ஹலோ
ஹலோ ஆ தோழி சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி சாப்பட்டீங்களா ஈவினிங் எலாம் டீ காபி ஏதாவது குடிச்
ஆ இப்தான் டி குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கண் அசந்தேன்
ஆ ஜேரி ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போ நம்ம அம்மா அப்ப வந்து நம்மளுக்கு எல்லாமே குடுத்தாங்க சாய் காபி நானா ஸ்கூல் படிச்சு வரப்போ ரொம்ப வந்தவனே என்ன பண்ணுவேன் எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டு பேரும் போப்ரும் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அ அ அப்பா சொல்லுவாங்க புள்ளையல் வந்துட்டு வந்து அவங்க உப்புமா ரெடியா பண்ணி வச்சிருக்க பாங்க பண்ணி வச்சிருந்தாலுமே அவங்க என்ன ந செ சொல்லு இன்னைக்கி எதுவுமே பண்ணலனு சொல்லு அப்பறம் உங்க தெரியும் நம்ம வந்து பொக்க தூக்கி போட்டு ட்டு சண்டை போடுவாங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ப அம்மா அப்போ எங்க அப்பா சொல்லுவாங்க சும்மாரு புள்ளா அழுவா வயிற பசியில வந்திருக்க அதனால நீங்க சும்மா இருங்க ந எங்க அப்ப அப்டினு ந நோட் பண்ணிட்டேன் இருந்தேன் அப்பா எங்க அப்பா சொல்லுவாங்க ஒண்ணுமே பண்ணி வைக்கலம அம்மா நீங்க ரொம்ப பசி பசில வந்திருக்கீங்க அம்மா ஒண்ணுமே பண்ணி வைக்கல அப்டின்னாங்கன்னா உடனே பேக்க போட்டுட்டு அழுவேன் சின்ன வயசுல ஒரு ரெண்டு மூணு வயசு மூணு வயசு இருக்கும் அந்த மாரி அதுபறம் நோட் பண்ணேன் அதுப்பறம் வராது அப்பா சும்ம சொன்னாங்க அப்டின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் சாப்ப கா காபி இல்லா டீ போட்டு உப்பமா கிண்டி வச்சிருப்பாங்க எல்லாமே சேமியா உப்பமா தோசை ஏதா பண்ணி வச்சிதான் பண்ணி வச்சிருப்பாங்க ரவப்மா அதுக் புறவாட அத ஏதா பண்ணி வச்சு அந்த பருவம் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கைய வந்து நான் இப்ப நினைச்சு பாத்தா கூட ச் திருப்பி வருமா அப்டின்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ ஆஃப்டர் மேரேஜக்கு அப்பறம் என்ன ஆச்சு அப்டின்னா நம்ம வந்து ஒரு சோந்து படுத்தா கூட யாராவது காஃபி போட்டு தர மாட்டாங்களா டீ போட்டு தர மாட்டாங்களான்னு அந்த ஏக்கங்கள் ஏக்கம் இருக்கு ஏன்னா நம்ம குழந்த பருவம் வந்து ரொம்ப ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மிகவும் அழகான பருவம் நம்ம அந்த மகிழ்ச்சியெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்பளுக்கு தெரியல ரொம்ப மகிழ்ச்சியான காலமா நான கருதப்படுவேன் ஏன்னா அந்த பருவத்தில வந்து நம்ம எந்த கவலயும் இல்ல எந்த பொறுப்புமே இருக்காது ரொம்ப ஹாப்பியா இருப்போம் ஏன்னா அந்த குழ நான எப்வுமே என் குழந்தைட்ட சொல்றதான் அவங்களுக்கு எந்த கவலயும் இல்ல உங்களோட டியூட்டி ஒரே ஒரு டியூட்டி தான் படிக்க கெள்ள டூட்டி தான் இந்த பருவத்துல நீங்க படிங்க விளையாடுங்க ஹாப்பியா இருங்க வேற எந்த இதுவும் செய்ய வேண்டாம் அப்டின்னு நான சொல்லுவன் ஏன்னா குந்தைள் வந் உலகத்துல வந்து மிகவும் குழந்தை இல்லாத வீடு வந்து நல்லா இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்லா உலகத்துக்கே மிகப்ப பெரிய கிஃப்ட்ந்தான் நான் சொல்லுேவேன் ஏன்னா அவங்கள விளையாடுறது அத புதிய புதிய விஷயங்ககெல்லாம் செய்வாங்க சின்ன சின்ன போகும்போத சின்ன குழந்தையா இருப்போ அவங்க வித்தியாசமா ஒவ்வொரு விஷயம் சின்னதா இப்டி லைட்டா அவங்ஜகால அசச்சு நடந்தா கூட அத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா அது உண்மக்குமே அது என்ன சேட்டை பண்ணாலும் குறும்பத்தன எனக்கு மூணு குழந்தைகள் அல கடஊட்டி பண்ணு ரது சின்ன குழந்தை அவளுக்கு ஒரு ஒன்றரை மூணு வயசுதான் ஆகுது ஆனா அவ ரொ துருத்துருன் பேஸ் என்ன பண்ணும் நீ என்ன என்னைய எதுக்கு நீ அடிச்ச எனக்கு சாரி கேள்வி தப்பு பண்ண மாருங்க தப்பு பண்ணா ஏதா சொல்லியிருப்பே ஆனா இன்னைக்கி சொன்னே இது படிம்மா நீ ஸ்கூல் போணு ஏதாவது படினா நா படிக்க மாட்டே நா இப்பிடித்தா இருப்பே நா படிக் பாட்டுதா படிப்பே நா படிக்கலா மாட்டே நா இப்படிதா இருப்பேன்னா இருப்பே அப்டி சொல்லி பிடிவாதமா சொல்றா தோழி
ஆ இதே நம இது நம்ம படிக்கும் போது பாத்தீங்க அப்டின்னா நம்ம இப்படிெல்லாம் சொன்னா நம்ம அம்மா அடிச்சிருவாங்க அந்த பயத்திலே பாத்தீங்கன்னா வருஷம் புல்லா நம்ம ஸ்கூல் போடுவோம் போ போயிடோம் ஒரு நாள் கூட நம்ம லீவ் போடவே மாட்டோம் ஆனா காலையில ஸ்கூல் போகும் போது ரொம்ப ஜாலிய தான் இருக்கும் கிளம்பும் போது ஜாலிய தான் இருக்கும் ஏன்னா வீட்டுல இருந்த வேல வைப்பாங்க அப்டின்னு சொல்ட்டு நம்ம வந்து ஸ்கூல் கிளம்பி போய்டுவோம் அங்க போனாதான் தெரியும் நம்ம ஜாலியா ஜாலியாவும் இருப்போம் எந்தெந்த சப்ஜெக்ட் நளுக்கு பிடிக்குமோ அந்தந்த சக்ஜெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்போம் கொஞ்சம் பிடிக்காதத படிப்போம் கொஞ்சம் படிப்போம் பாஸ் ஆகுறவல படிப்போம் அதுக்கப்பறம் எதுக்குன்னு சொல்ட்டு நம்ம விட்டுருவோம் ஆனா இப்ப இருக்க பிள்ளைில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திட்டு இருக்காங்க கண்டிப்பா நீ நூத்துக்கு நூறு வாங்கினும் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொம்போது இந்த ரேஞ்சல தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து நம்ள அவ்வளோக்ளா சிட் பண்ணதல பாஸ் ஆகுறயா பாஸ் ஆகு நல்ல ஒரு மார்க் எடுத்தா போதும் இவ்வளோ அதிகமா எடுக்கணும் அப்டின்லாம் இல்ல ஏதோ ஒரு அ அது அடுத் த்த லெவல் போக வேண்டியதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ்கான ஒரு மார்க் எடுத்தா போதும் அப்டின்றளவுக்கு நம்மள இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்பறம் நம்ம ஸ்கூல் போகும் போதே சைக்கிள் போவோம் இல்ல ஸ்கூல் பக்கத்துல இருக்கன்னா அ நடந்து கூட வந்துருவோம் அப்டி இல்லன்னா அப்போல்லாம் வந்து பஸ்ல நெறைய வந்துட்டே இருக்கும் நம்ம பஸ்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எந்த ஏரியால இருந்தாலும் இந்த டைமுக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாப்ல நீண்ணீட்னா எல்லாம் சேர்ந்து போகணும்ஹ சீக்கிரமா போனாலும் சீக்கம் எல்லாரும் சேர்ந்து போகணும் லேட்டா போனால எல்லாரும் சேர்ந்து லேட்டா போய திட்டு வாங்கணும் அப்பறம் அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா அப்போ ஒரு ஞாபகம் இருக்கு எனக்குஇ ஒரு பஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கூட்டம் வந்துச்சுன்னா இந்த பஸ் வேண்டாம் இதுக்கப்பறம் இன்ன ரெண்டு நிமிஷத்து த்ல இன்னொரு பஸ் வரும் அந்த பஸ்ல போலாம் அப்பனு சொல்ல அப்ப வந்து அடுத்த பஸ் அப்டி நாள் வரும் கொஞ்ச கூட்டமா வரும் இந்த பஸ் வேண்டா அடுத்த இன்னொ ரெண்டு நிமிம் கழிச்சு அந்த பஸ்ல போலான் சொல்டு இப்டியே சொல்லி சொல்லி சொல்லி கடசீல கடசி டைம்கு தான் ஸ்கூல் போறது பிரேயர் ஆரமிச்சி வாங்க கடசியில் போய் பிடி சர்ட்ட நம்ம திட்டு தான் வாங்கிட்டு இருக்கணோம் அங்க போய எத்தனை பேரா இருந்தாலும் செரி கும்பல போய் திட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து போய் நல்லா திட்டு வாங்கிட்டு முொத பிரீட போய் பெஞ்சுக்கு மேல ஏறி நிண்டு ஒரு பனிஷ்மெண்ட் மாரி வாங்கிட்டு அந்த அது வந்து டீச்சர்ஸ்கு தான் அது மாரி நம்மளுக்கு கொடுக்குறத பனிஷ்மெண்ட்டன்னு நினைச்சுக்குவாங்க ஆனா அது வந்து நம்மளுக்கு அப்போ ஜாலியா இருக்கும் சும்ம பெஞ்ச் மேலே தானே ஜாலியாக நின்றுட்டு இருக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒர்க் கொடுத்தா கூட பண்ண தேவ இல்ல பெஞ்சு மேலே நின் இருக்கனா அப்போ ஆ எதாவது ஒர்க்க கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட்ட் அவ்வளவுக்கும் எழுத மாட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம செரி இன்னைக்கி பஸ்ட் பீரியட வந்து பனிஷ்மெண்ட்லயே ஓட்டிடலாம் அது வந்து ஸ்கூல் போயிட்டனால எப்டி அந்த பீரியட ஓட்டுறது அப்டின்னு சொல்லிதானே இருந்திருக்கோம் அதுதான் எனக்கு இப்போ வரலும் ஞாபகம் வந்துட்டு இருக்கு டீ குடிச்சு முடிச்சதும் அப்டியேலட்டா ரெண்டு நிமிஷம் தான் படுத்தேன் இந்த ஞாபகம்ல்லாம் வந்துச்சு அப்பறம் இன்டர்வல் டைம்ல எப்டியும் நம்மலாம் இப்ப ஹெல்தியாலல்லாம் சாப்பட்டுருக்க மாட்டோம் சாப்பட்டதும் இல்ல நானும் சாப்பட்டத இல்ல வெளில வந்து ஒரு பாட்டு இருக்காங்க பாட்டி வந்து மாங்கா விப்பாங்க மாங்கா கொய்யாக்கா அப்பறம் நாவப்பழம் இதெல்லாம் வந்து விப்பாங்க அவும் சும்மா எம்டியா விக்க மாட்டாங்க மொளகா துளு உப்பு அதெல்லாம் போட்டு விறப்பாங்க அப்பறம் குட்டி குட்டி புளிஜாம் விற்பாங்க அப்பறம் மாங்கா பார் விப்பாங்க மேங்கோ பருன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இனிப்பா இருக்கும் காரமா இருக்கும் நல்லா லப்பர் மாரி இருக்கும் ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த மேங்கோ பரு அப்பறம் வேற என்ன விற்பாங்க சமோசா விற்பாங்க கைமுறுக்கு விப்பாங்க
ந்த எழுந்த பழம் வைப்பாங்களா தோழி எழந்த பழம்
ஆஹ எழந்த பழம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எழந்த தூள் எழந்த பாரு எழந்த ஜாமு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுருக்கே எல்லாமே அந்த கேன்டீன்ல விப்பாங்க அப்புறம் முறுக்குதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டிட்ட அந்த பாட்டிட்ட மட்டு்தா அந்த முறுக்கே விப்பாங்க அதுக்காகவே டெய்லி ரெண்டு ரூபா மூன்று ரூபா எடுத்துட்டு வந்து போய் வாங்கி சாப்பிடுறது இப்பதான் ஏதோ முறுக்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு விறக்கிறாங்க அப்பெல்லாம் ஒரு ரூபா ரெ
கண்டிப்பா தோழி நீங்க சொல்து உண்மதா ஏன்னா அந்த குழந்த பருவம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நினைவு நினைவுகளா மாறிக்கிட்டு இருக்க அந்த குழந்த பருவத்துல வந்து நம்ம பெற்றோர்கள் அப்புறம் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட என்னால மறக்க முடியல ஏன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவங்க வந்து நம்ம லைஃப்ல மறக்க முடியாத ஒன்று இன்னும் கூட நா சொல்லுவே எனக்கு நாலாம் கிளாஸ்ல சந்திரிக்கா மிஸ் இருந்தாங்க நா படிச்சு முடிச்சு நா பெரிய நெறைய டபுள் டிகிரி முதுகலை பட்டம் வாங்கி எனக்கும் மேரேஜ் ஆகி எனக்கும் கிட்ஸ் வந்துட்டு ஆனாலும் நா போர்த் ஸ்டாண்டர்ல்ல படிச்ச மிஸ் சுசீலா மேம் ஹ சந்திரிக்கா டீச்சர் பழனி சார் நெறைய எனக்கு அந்த எல்லா சாரும் மேமும் இன்னும் இருக்கு நல்லா சொல்லுவாங்க மம்மி இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கான் மம்மி அப்படினு அவங்க நம்மளுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் யாருக்கு எப்படி மரியாதையா இருக்கணும் யாருக்கு எந்த மாரி மரியாதையை நம்ம வந்து கத்து கொடுத்தாங்க எப்படி இருக்கோம் எந்த மாரி இருக்கும் இதெலாம் நம்ம கத்துக் கொடுத்தவங்க ஆசிரியர்கள் மற்றும் பெரிய நம பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துல வந்து கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் வந்து என்னன்னா எதிர்கால வாழ்க்கையை வந்து எந்த மாரி அவங்க வந்து சொல்லி ப்பாங்க எனக்கு நிறைய சொல்லி் கொடுத்துருக்காங்க நம்ம எதிர்கால வாழ்கை இப்படிதா இருக்கும் இந்த மாரி இருக்கும் நீ இந்த மாரிதா போணும் இந்த ஒரு இடத்துக்கு போகனும்னா பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்கள பார்க்க கூடாது குனஞ்சிட்டே போயிரணும் இந்த மாரி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இப்ப உள்ள குழந்தை சொன்னா கூட அத அவங்க கே இருக்கிறதே போறது கிடையாது முன்பதெல்லாம் குழந்தங்க வந்து எப்படி வெளியில ஓடி ஆடி நேரத்த எல்லாம் செலவிட்டாங்க ஆனா இப்ப நம்ம வெளியில விடுறதுக்கே பயமா இருக்கு அப்ப உள்ள குழந்தைகள் நம்ம நானா என்ன சரி கண்ணாமூச்சி விளையாடுவே கபாடி விளையாடுவே கோக்கோ விளையாடுவே பாண்டி விளையாடுவே இந்த மாதிரி விளையாட்டுகலாம் நம்ம விளாண்டுபோம் பொமூ அது இருக்கு கொஞ்சம் சில அப்புறம் வந்து பல்லாங்குழி அந்தெல்லாம் வச்சு விளாண்டு இருப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்ம பிரெண்ட்ஸ் ஸ்கூல்ல ஒரு சிறந்த நட்பாகவும் இருந்தது தா தோணுது ஏன்னா வீட்ட விட்டு வெளியிலையும் விளையாடுவோ வீட்டு வீட்டுக்குள்ளயும் விளையாடுவோம் இந்த குழந்தை பருவம் வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான அன்பு நினைவு எனது இனிப்பான நினைவுகள் நினைவுகளை கொடுக்கக்கூடியது இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போனா கூட நம்ம இருந்த பெஞ்சி நம்ம இப்படிதா வயசுல இருந்தோம்னு சொல்லி நமக்கு ஞாபகம் கொடுக்கிறது கொடுக்குறது அந்த பருவம் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பொக்கிசமா கருதப்படுரது
ஆமா ஆமா ஆமா அப்போலாம் பாத்தீங்கனா அப்படின்னா ஆஹ ஒரு ரெண்டு மிஸ் தா நம்மளுக்கு பிடிக்கும் மத்த மிஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா சொல்லி குடுக்கறது எல்லாம் நல்லா சொல்லி் கொடுப்பாங்க எப்படி எல்லாம் அத வந்து ஈஸியா படி கிலாம் எப்படி ஈஸியா அந்த எக்ஸாம்ல வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே சொல்ல் கொடுத்தாங்க டியூஷன் கூட நம்ம போவோம் அப்பல்லாம் அஹ எப்படின்னா அப்பயும் நம்ம ஸ்கூல் ரெண்ட்ஸோட தா போவோம் எப்படியும் நம்ம ஏரியா சுத்தி தா நம்ம ஸ்கூல் பிரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஸ்கூல் முடிச்சட்டு அப்படியே டியூசும் போவோம் டியூஷன் முடிச்சட்டு அப்படியே வெளில வந்து அஹ அப்படியே வீட்டுக்கு எல்லாரும் தனித்தனியா அப்படியே சைக்கிலையும் போயிருவோம் அந்த பருவம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தோம் நம்மளுக்கு கஷ்டம்னா என்னானே தெரியாது அவ்வளவு ஜாலியா இருப்போம் அத அதை காட்டிக்கவும் முடியாது நம்மளால அப்படின்னா என்னானு தெரியாத ஒரு பருவமா அது வந்து இருந்தது
கண்டிப்பா தோழி ஏன்னா அந்த மாதிரி இருக்கவேதா நம்மளால இன்னும் மறக்க எடுத்த முடிவு குழந்தை பருவம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வளர நல்ல சூழ்நிலைய உருவாக்கி சொல்லி கொடுத்தது வந்து நம்ம அம்மா நம்மளோட பெற்றோர்கள் தான் சொல்லவோம் நா சொல்ல வந் தோழி
ஆ அப்ப என்ன கத்துக்குறோமோ ஓகே பாய்